ஹலோ ஆஹ கேக்குதுக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க
உம் நல்லா இருக்கேன்கா எல்லாம் வீட்டு்ல எல்லாம் நல்லா இருக்கங்களா ஆஹ அவளும் நல்லா இருக்கா
உம் பாப்பா பாஃடே எல்லாம் எப்படி முடிஞ்சுச்சு சே
உம் நல்லபடியதான் கா முடிஞ்சிச்சு நாங்க சேரி விடுங்க அடுத்த காது குத்தக்கு கன்ஃபார்ம் வந்துணும்
வ கண்டிப்பா வந்துலாம் காதுகுத்துக்கு
செரிக்கா அப்புறம் கா கால என்ன சமைச்சிங்க
இன்னும் இல்லப்பப்பா நொணும்ன்னோ இப்பதான் பைபிள் படிக்க உக்காந்தேன் அதுக்கப்புறம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்டேன்
ஆஹ ஓக்கே ஓகேக்கா
போச்சு சொல்ல நான் தான் வரல போன்லயாவது சொல்லற அப்புடிய கேட்டுக்கிறே வாவ் பத்திரிக்க ஆடுச்சு செம
ஆமா பத்திரிகை அடிச்சோம் ஃபுல்லாக பத்தாதுன்னு நினச்சிக்கங்கன்னே என்ன பண்ணோம் நான் ஒரு எப்படியும் ஒரு ஒரு பத்திரிக்கை ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபோன்லேயே அனுப்பி உட்டே போன்லே அனுப்பி பத்திரிக்கை பாரத்தாதுன்னு அது போல எங்க ஹஸ்பண்டும் அந்த மாரி அவரும் அந்த மாதிரி பண்ணிட்டாரு காடசில பாத்தாமமுப்பது பத்திரிகை மீந்து ஏதோ விஷயம் இல்லதா ஆனா ஏனா வச்ச வச்சிட்டு இருக்கலாமோ அப்படின்னு தோணு ஆனால நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாரி ஒரு எட்நூறு பேர் கிட்ட வன்ட்டாங்க
ஓகே ஓகே
வந்து நல்லாதான் போச்சு
நல்ல கிராண்ட ஒரு குட்டி கல்யாணம் மாரியே பண்ணிருக்கீங்க
ஆமா எல்லாருமே சொன்னாங்க என்ன இந்தந்த அளவுக்கு பிராண்டா சூப்பரா பண்ணிருக்கீங்க பர்த்டே அப்புடின்னாங்க எப்படி சொல்லறது ஸ்டேஜ் டெக்கரேஷன் எல்லாமே அது எல்லாமே பண்ணது அது எல்லாமே கிராண்டா தான் பண்ணது ஸ்டேஜ் டெக்கரேஷனு காஸ்டயூம் கூட கெழந்தைக்கு மேட்சிங்கா நாங்க ரெண்டு பேர் டிரெஸ்சு அவளுக்கு வந்து எடுத்தோம் நாங்க எங்க வீட்டுல இருக்காங்க அதுக்கு மேஸ் எங்க ஐம்பீர்ல எடுத்த டிரெஸ் சூப்பரா இருந்துச்சு ஃப்ராகு அவளுக் டூ தவ் சன் ஆனா அதே மேட்சயே நானும் எடு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அதாவது கோல்டன் கலர் ருசி செட்டால எனக்கு அந்த மாதிரி ஃப்ராக் கிடைக்கவே இல்ல அந்த கலரே மேச்சிங்கா எங்க ஏராது ஏறி எறங்காத கட கிடையாது ஸ் அஹா எங்க விழுப்புரம் கடலூரு பாண்டி மூணு ஏரியாவுமே பாத்து ஆனா தேரி எந்த கெடைச்சிருக் ஓ ஆனா சிம்பிளா இருக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ற மேரி இல்ல அவ் எக்ஸம இரு ஆனா வந்து ஒரு எயிட் தௌசண்ட் டென் தௌசண்ட் வரு நான் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட்ஸ் த்ரீ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் குள்ள முடிச் டிக்கனும் ஆனா அந்த பட்ஜெட்ல கெடைக் ஏன்னா கொழந்தைக்கே டூ தௌசன் அவளுக்கு தா பேர்டே ஆனா
ஆமா ஆமா ஆமா உம் ஆனா பாப்பா கெடுக்கறது இல காஸ்ட் வந்து வந்து அவ இன்னும் சிக்ஸ் மந்த்ஸ்ல வளர்ந்துடுவா ஆனா ஒங்களுக்கு நீங்க அந்த காஸ்ட்ல எடு பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஃபை இயர்ஸ் ஆவது நீங்க போடலாம்.
ஆமா அது உண்மதான் ஆனா வந்து ஓ அப்ப அவளுக்கு எடுத்தாச்சு அப்புறம் எனக்கு தேடணும் கெடைக்கல ஏன்னா ஃப்ராக் வந்து ஒன் டைம் போடுறது எதுக்கு ஆஹ் அவ்வளவு அமௌண்ட் போட்டு எடுக்கறது ஏன்னா வந்து மேரேஜுக்கு எடுத்த லகங்காவே அப்டே கடக்குது அது போல எங்கேஜ்மெண்ட்க்கு எடுத்த லகங்க அப் வேற இது அப்டே வேஸ்டா வீட் த இருக்கு அதுதான் என்ன பண்னே இந்த மாதிரி ஃப்ராக் கம்மியான ரேட்ல கொஞ்சம் நல்லா இருக்கான்னு பாத்தேன் எதுவும் அந்த கலர் கிடைக்கல மீதி எல்லா கலரு தூக்கி அந்த கலர் மட்டும் கெடைக்கல நா தேடி பாத்துட்டு அப்றம் என்ன பண்டேன் சேரியே எடுத்துட்டேன் லாஸ்ட் டைம்ல வேர பிரியா உம் சாண்டில் கலர்லே நல்லாதான் இருந்துச்சு அதுவும் இரு து அவதிக்கி அவரு மேக் சிங்க ட்ரெஸ் எடுக்கும்ல்ல அவரு டிஸ்
ஆமா ஓகே ஓகே அப்புறம் சாப்பாடுலாம் என்ன பண்ணிருந்தீங்க ஒகே
சாப்பாடு எல்லாம் வந்து டிப்ரெண்டா பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணாரு வடி பிரியாணி
ஆஹ
வடி பிரியாணி வடி பிரியணி சிக்ஸ்டி ப்பைவ் பிரியாணிலாம் இப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சு தம் கட்டிதானே பண்ணுவோம் ன்றது அப்டி கெடையாது பஸ்ட் சாப்பாடு வந்து வடிச்சி குரிசிக்க வேண்டியதா அதுல வந்து உப்பு அதெல்லாம் போட்டு வடிச்சு வ சீட்டு ஆஹ் அப்பறம் மசால எல்லாம் போட்டு சாப்பாட கூடிய மாசம் ம் ஹ் உப்பு மட்டும் போட்டு கலர மட்டும் போட்டு அப்டியே வச்சு வச்சிக்க வேண்டியதான் சாப்பாட மசாலா மட்டும் தனியா எடுத் பண்ணிக்க வேண்டியதான் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டு அந்த பட்ட கிராம்பு எல்லாம் போட்டு வெங்காயம் அதெல்லாம் போட்டு வதக்கி அந்த மசாலா எல்லாம் போட்டி நல்லா கறியெல்லாம் போட்டு நல்ல வதங்கட்டன்னு சொல்லிட்டு அதுக்கப்புற அந்த சாப்பாட போட்டு அதுல எண்ணணும் வடிச்ச சாப்பாடு அதான் வடி பிரியாணி வடிச்சு போட்டு கிண்டி இது தான் வடி பிரியாணி
ஓகே உம்
மிஸ் அந்த பிரியாணியோ அதுதான் பண்ணுது டுவென்டி ப்பைவ் அப்பறம் கூட ரெண்டு முடிச்சி வீட்டு ஆமா நான் என் பத்தி செரி அப்பறம் பாத்தீங்கன்னா தாம்பழம் டிப்ரெண்டா போடணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுறதே ஏன் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ட்டே என்னா பண்ணனா க்கர போட சொன்னாங்க தேங்கா போட சொன்னாங் அதெல்லா வேணானு சொல்ட்டு ஃப்ரண்டா போடனுன்னு சொல்ட்டு கொழைந்தைங்கனாலே சாக்லேட் அதானே விரும்பி சாப்டுவோ சாக்லேட்டே போட்டாச் எப்டின்னா இப்ப இருக்கற சாக்லேட் கெடையாது நைன்டீஸ் கிட்ஸ் சாக்லேட்டு
ஓகே ஓகே
அதாவது அந்த கமரக்கட்டு பம்பர முட்டாயி அப்றோ எலந்த பழோ அந்த எடக்கல்லு அப்றோ கமருக்கட்டு இதெல்லா
செரி செரி சூப்பரா இருக்கு எல்லாரையுமே நீங்க குட்டீஸா கூட்டிட்டு போயிட்டீங்க அப் பண்ண
செவென் ஐட்டம்ஸ் போட்டு சுருக்கு பையில போட்டு குடுத்தது கொஞ்சோ நல்லா இருக்கும்ல கலர்ஃபுல்லா ஆ அவ லைஃபு கலர்ஃபுலா இருக்கணுன்றது
ஆ சூப்பர் சூப்பர்
ம் அந்த மாதிரி
லன்ச்சுக்கு எல்லாரையு இன்வைட் பண்ணிருந்தீங் லா
ஆ இல்ல ஈவ்னிங் தா நைட்டு டின்னெர்தா ம் ம் அதுதா கால்ல போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து ஆ அப்றோ ஈவ்னிங் அப்றோ அப்டியே மண்டபத்துல மேக்கப்க்லா நா சொல்லி வச்சிருந்தோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ரட்குள்ளயே முடிச்சாச்சி எல்லா சூப்பரா பண்ணி குட் குடுத்தாங்க மேக்கப்புமே அதே மாரி அ சூப்பரா இருந்துச்சி அ கேக்லா வந்து த்ரீ தௌசண்ட் ஆச்சு ஆனா அதுமே சூப்பரா இருந்துச்சி
கேக்கு எதா தீம் எதும் பிளான் பண்ணிருந்திங்
ஆ கிரீம் எங்க ட்ரெஸ்ஸுக்கு மே சிங்காவே கலர் அந்த மேல டெடிக் உட்காந்துட்ருக் மாதுரி பட் எல்லாம் வீட்ல உட்காந்திட்ருக் சைடு்ல வந்த இந்த கப் கேக்கலாம் இருக்கும்ல்ல அந்த மாதிரி நறையா வச்சி சூப்பரா இருந்துச்சி ஆ அந்த கேக் வெட்டுறப்ப அந்த பட்டாசு எல்லாம் வெடிக்கிறப்ப புஸ்வானம் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு
அதனால அதெல்லாம் பண்ணிருப்பீங்க
ஆமா ஆமா அம்மா இரும்மா இதோ வரேன் ஆமா சிஸ் அதெல்லாம் மறக்க முடியாது
ஆல்பம் லா வந்ததுகப்புறம் அவ கிட்ட காட்டுங்க இன்ன கொஞ்சநாளு
ஆ ஆ அப்ப இன்டரசிஸ் கண்டிப்பா அப்புறம் அஹ் உங்க குட்டிஸ்கலாம் பர்டே செலபரேட் பண்ணீங்களா
ஆமாடா இந்த ஒரு இந்த மாசம் சின்னதுக்கு பர்டே இப்பைல இருந்தே சொல்ல ஆரம்பிருச்சு டெய்லி மீஷோல தேடுறது தான் ஒர்க்கு எனக்கு இந்த கிஃப்ட் வேணும் இந்த கிஃப்ட் வேணும் டென்த் பர்டே அவளுக்கு சோ இந்த பர்த்டே தான் இந்த கிப்ட் தான் வேணும் இந்த கிப்ட் தான் வேணும்னு சொல்ட்டு டெய்லி மிஷி அதுல ஓன்னொன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா நான் சொல்லிட்டேன் இது தாத்தா ஸ்பான்சர் இது அம்மாச்சி அ இது உன் மாமன்கிட்ட கேட்டுக்க இது சித்தாப்பாகிட்ட கேட்டுக்கோன்னு ஒவ்வொருத்தருக்கும் பங்கு பிரிச்சுட்டு உக்காந்துருக்கேன் வேணுன்னா மத்தவங்களிட்ட கேட்டுக்கோ எல்லாமே நீ என் தலையிலேயே வை கத அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு பர்டே செலபிரேட் ஒரு பெரிய ஜாலி இல்லையா
ஆமாஸ் ஆமா அது ரொம்ப சந்
க்குமே பர்த்டே அன்னைக்கு மட்டும் எனக்கு என்னதாகனு தெரியாது கண்டிப்பா ஸ்பெஷலா எல்லாரையும் நீ யோசி பாக இன்னமும் எதிர்பார்க்கறேன் பர்த்டேனலே சந்தோசதா
ஆமா அது சின்ன வயசுலதான் அவ்ளோ ஹாப்பி சிஸ் நமக்குெல்லா வந்து ஆனா இப்பலா போடவா அண்டாவறது கடுப்பா இருக்கும் ஆமா ஏஜ்சா க்கா அதுவும் இல்லாம எப்படி சொல்றது ஆஹ் அம்மா வீட்ல இருக்க வரைக்கும் ஒரு விஜம்லந்துச்சு ச்சி அங்க போனதுக்கு அப்பறம் ஒரு மறைய வந்து சொல்றது ஆஹ மாரி அன்ஃகம்பர்டபிளா இருக்க மாரி இருக்கு
உம் உம் உம் நீங்க ஜாயங்ஃபேமலிங்கரனால அப்டி யோசிக்கிறீங்க
ஆமா சிஸ்
அதனால உங்களுக்கு அந்த தாட் வருது போல
உம் எமன ஜாயன் ஃபேமிலிலாம் ஆனா அங் இங்க இருக்க பீப்புள்ஸ் ஒரு மாரி இருக்காங்க அங்கே இருக்க பீப்புள்ஸ் ஒரு மாரி சிஸ் ஃப்ரெண்டண்டா இருக்காங்க அது கொஞ்சம் செட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கு க்கும் போல ம் அதன டூ இயர்ஸ் ஆகுது மேரேஜ் ஆகி
ஓகே ஓகே
அதான் சிஸ் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்
அது இருக்கும் தான் எல்லா ஃபேமிலுமே கண்டிப்பா அது இருக்கு
அதுதான் ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிது லாஸ்ட் டைம்ல தான் அ உம் அதாங் சிஸ்
கபடி சூப்பரா இருந்திருக்கும் மெரபுளா உங்களுக்கு உங்க லைஃப் அப்டி ஒரு மெமரபிள்லா இருக்கும்
அதான் இன்னைக்குதான் அங்க வந்து கூட்டு போறேன்னாரு அவரு தெர்ல என்ன நடக் அ போனாதா தெரியும் கஷ்டமா இருக்கு உம் இங்க இருக்க வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு ஒன் வீக் கே போய் என்ன பன்ன போறேன் தெர்ல
செரி செரி எப்ப இருந்தாலும் நீங்க அங்கப் போய் தான ஆகணும் அதுதான உங்களுக்கு சந்தோஷம்
அங்க போயி தான் ஆகணும் என்ன பண்றது உம்
சரிடா பாப்பாக்கு நான் ரொம்ப பில் விஸ் பண்ணன் சொல்லுங்க ஆ பாப்பா ஓட ஃபர்ஸ்ட் பர்டேதா மிஸ் பண்ட்டேன் நெக்ஸ் டைம் பாப்பாகு ஏதாவது பண் என்ன கண்டிப்பா வர்ரேன்
ஆ ஓகே சிஸ் நீங்களும் எதனா இருந்தாலும் இன்வைட் பண்ணுங்க
கண்டிப்பா கண்டிப்பா கொஞ்சம் லாங் துரங்கிறதுனால தான் இப்ப பக்கத்து எங்க இருந்தலம் ஓடி வந்தல அதான்
சரி
இவ்ள கிரான்ட பண்ணுவிங்க எதிர்பாக்
ம் சரி சிஸ் சரி விடுங்க என்ன ஒரு ஃங்க்ஷன் இத விட க்ராண்டா பண்றோம் கண்டிப்பா வந்துருங் சரி சரி ஆஹ் பரவாயல
வி தாய் மாம மடியில வச்சு சிக்ஸ் மந்த்ல யாரும் இல்ல அப்பா அம்மா மாமா நாங்க
உம் ஆமாசிஸ் அதுவும் நல்லதுதான் எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணிகிட்டு
இல்ல குட்டீஸ்லயே குத்துன்னா நம்ம க்கு ஏன்னா அது அடுத்த வலகாப்புக்கு கூப்டோம் பேர் வைக்கிறதுக்கு கூப்ட்டோம் அடுத்த பர்த்டேக்குன்னு படு எல்லாருே நம்ம வீட்டுக்கு வர மாரியே இருக்கு என் நம்மளஃபங்க்ஷன் வச்சு வச்சிட்டுக்கு மாதிரியே இருக்கு அதனால காது குத்தக்கமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லயே
அப்படியே வந்ததா இருக்கும் சிச ந முஞ்சிச்சு உங்கள்ட பேசது ரொம்ப மகிழ்சி ஹ் பாரக்கலாம் சரி